ஹலோ
வணக்கம் எப்படி இருக்கீங்க?
ம் நல்லா இருக்கறே. நீங்க எப்படி இருக்கறீங்க?
ஆ நா ரொம்பவே நல்லா இருக்கே.
சாப்ட்டீங்களா? எல்லாரு நல் நானு வேண்டிக்கிறே நல்லா இருக்கறாங்க எல்லாரு.
சாப்ட்டீங்களா?
இல்ல இதுக்கு மேலதா சாப்படணு.
ம் என்ன சமையல் இன்னக்? நா வந்து தோ சை நீங்க?
எங்க வீட்லயு தோசதா நைட்ல.
ஆஹா ஆஹ நா நானு தோசதா குட்டி பசங்க இரு க்காங்க அதனால அவங்க நைட்டு் தோசதா பிடிக்குமே.
அப்டியா த் தோசைக்கி தொட்டுக்க?
தோச அவங்களுக்கு வந்து பொடி தோச பிடிக்குமா அவங்களுக்கு அப்றோ பெரியவங்களுக்கு எல்லாரு கார சட்னி அந்த மாதிரிதா. நீங்க?
ஆ எங்க வீட்ல மத்யான செஞ்ச கொழம்பு இருக்குல்ல அதுலயே சாப்ட்டுப்ப அப்பிடி இல்லன்னா சட்னி ஏதாச்சு செஞ்சுப்போ.
ரி இங்க குட்டி பசங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்ச காரோ இல்லாம அந்த மாரி தனித்தனியா செய்யறதனால இது வந்து காரோ வந்து தோசன்னா எல்லாரு காரமா தனியா செஞ்சுக்கலா இல்லைங்களா அது
ஆமா
ஆமா ஆமா. ஸ்கூல் போயிட்டு வன்ட்டீங்களா?
இல்ல நா ஸ்கூல் போகல. ஸ்கூல் முடிச்சாச்சு. நீ நீங்க எத்தனாவது படிச்சிருக்கிறீங்க?
நா காலேஜ் முடிச்சிருக்கே.
காலேஜா அதா என் என்ன படிச்சிருக்கீங்க?
சி முடிச்சிருக்கே பி எஸ் சி முடிச்சிருக்கே.
ம் ஏங்க நா பிளஸ் டூ வரைக்கிதா போன நா காலேஜே போல நீங்களாச் சு வேலைக்கி போல நா காலேஜே போல.
ஆ படிச்சுட்டு சேரி சேரி இனி என்ன சைட்ல படிங்க.
அதா படிக்கணு. இல்ல வீட்ல படிக்க வெளிய அனுப்ப மாட்டேன்றாங்க. வெளிய போகாத வீட்லயே இருந்துக்க அப்படி சொ சொல்லிக்கிறங்கங்க எங்க வீடு சைடுலாம் அப்படிதான்
ஆஹ் என்ன யூஜி முடிக்க வச்சாங்க அவ்வளவுதான் பிஜிக்கு நாட்அலோடு யூஜி போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நான் வந்து வில்லேஜ் சைடு ஆனா டராவிலங் டைம் வந்து ரொம்ப அதிக காலேஜ் டெய்லியும் டூ ஹர்ஸ் காலேஜ் மட்டுமே வீட்டுக்கு போகனும்னா போலாம் நாளைக்கு டிராவல் டைமே எனக்கு நாலுமணிநேரம் ஆகுமா அதனால வீட்டு்ல வந்து வேண்டாம் யூ ஜி போதும் பி ஜி வேண்டாம் அப்படின்ட்டாங்க
உம் ஏ வீட்டான்டெ இல்லையா
இல்ல ஆஹ இல்லை வீட்டுக்கிட்ட அந்த மாதிரிலாம் இது பார்க்கல நா வந்து ஹாஸ்டல் இருக்கனும் சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்கனும் தெரியும்னு சொல்லிட்டு விட்டு ஹாஸ்டல் லைப் வந்தேன் ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல தாங்கல ஹாஸ்டல் லைஃப்
ஆனா ஆஸ்டெல இருந்தீங்களா அன்னைக்கி
ஒரு வருஷம் தான் இருந்தேன் அதுக்கு மேல என்னால முடியல ஹாஸ்டல் இருக்க ஏன்னா சாப்பாடு செட் ஆறது கஷ்டோம் எல்லாமே தாண்டி ரொம்ப வே இருந்ததா சரியாவே படிக்க முடியல அந்த மாதிரி ரொம்ப இதா இருந்தது அதனால அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து பஸ்ல போய்ட்டே வந்தர்லா நம்ம டேஸ்காலர் லாம் சொல்லிட்டு டிராவலிங் டைம்லயே படிச்சக்கிறது அப்படினு போயரது ஏன்ன டெயலி எனக்கு நாலுமணி நேரம் எனக்கு டிராவல் டைம் இருக்கு
ஆஹ் காலேஜ் எவ்வளோ நேரம் இருக்கும் புல்டேவா ஆப்டேவா
ஈவின்ங் சிப்ட் தான் செக்கண்ட் சிப்ட் நான் வந்து ஆ ஒரு ஒன்றரைல இருந்து ஒரு அஞ்சே முக்காள் வரைக்கு இருக்கும்
அப்போ நைட் ஆயிடும் போலக்குதே வீட்டுக்கு வரதுக்கு
ஒன்பது மணிக்கு போவேன் காலையில வீட்டுல இருந்து ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பனாதான் எனக்கு ஒன்றைக்கு காலேஜுக்கு நா இங்க வர முடியும் ஏன்ன பஸ்சுமே ரெண்டு மூணு பஸ் நா மாறி வரனும் ணுமா அப்படிங்கும் போது எனக்கு கரெக்டா இருந்தது. அதனால பி ஜி வந்து வேண்டா அப்டின்னு சொல்ட்டாங்க. அதனால சும்மா ஏதாவது சும்மா அங்கங்க இங்க ஏதாவது வேலைக்கு போறது அந்த மாரி ஏதாவது போயிட்டு அந்த மாரி ஓட்டிட்டே. கல்யாணோ அதுக்கடுத்து பாத்தா பச ங்க அது மாரியே போயிடுச்சு.
ஸ்கூல்லா கிட்ட இருந்துச்சா அதுவு இப்டிதா தூரமா இரு ந்துச்சா?
அப்டியே இதுக்கு ஆப்போசிட். ஏன்னா வீட்டுக்கிட்டயே ஸ்கூல். நடந்து ஆமா அதாவது எங்க ஸ்கூல் வந்து பெல் அடிச்சுச்சுன்னா எனக்கு எனக்கு வீட்டுக்கு கேக்கு. அந்த சவுண்ட் அடிச்ச ஒடனே வீட்ல ஓட ஆரம் ஏன்னா நா வந்து லேட்டாதா போவே ஸ்கூலுக்கு எப்போமே.
ஆமா வீடு கிட்ட இருந்தா அப்டிதா போடுவோ
ஆ அந்த பெல்லு அடிக்கிற சவுண்ட்ல நா வீட்ல ஓட ஆரம்பிப்பனா ஒரு எரநூறு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெல்லு முடியும் போது நா உள்ள என்ட்ராயிருவே. ஏன்னா எனக்கு அவ்ளோ பக்கோ. ஆமா வீட்ல இருந்து பாத்தா ஸ் கூல் தெரியு. ஸ் கூலோட ஸ்கூல் அப்டியே ஆப்போசிட்தா. அதனால எனக்கு ரொம்ப பக்கோ ஸ் கூல் வந்து ஆனா அதுதா ரொம்ப கஷ்டமே அது வந்து கஷ்டோ அப்டி இல்ல அதாது என்னன்னா நமக்குதா வந்து என்னன்னா நம்ம லேட் எ நா இது வெளியூர்ல இருந்து வர வங்க வந்து லேட்டா வந்தா ஒண்ணுமே சொ ல்ல மாட்டாங்க ஆனா நம்ம பக்கத்துல இருக்கவங்க போட்டு இங்க இருக்கு வீடு உனக் கென்ன வர்றது க்கு இப்ப நம்ம ஒரு ஒடம்பு முடியல அப்டின்னு சொ ல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி லீவ் எடுத்தாலோ இங்கதான இருக்கு உனக்கு என்ன வர்றதுக்கு என்ன உனக்கு கஷ்டோ? நீ இங்க வந்திருக்கலா உனக்கு என்ன அவ் ளோ முடியலையா அப்டின்னு வரு. இன்னொன்னு எனக்கு ஹெச் எம் ஓட வீடு எங்க வீட்டு கிட்ட எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டோ இப் ப்ப வரைக்கு
அப்படியா
இப்ப நம்ம இங்க இருக்கமா ஏதாவது இப்ப ஒரு லீவ் போட்ரு போன சு போங்க பசங்களுக் லீவ் போட்ட கூடங்க ஸ் வந்து என்னை கொஸ்டின் பண்றாங் என்ன இப்டி லீவ் போட வச்சிருக்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டியா அப்டின்னு ஆனா இப்போ எ ஃரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க எங்கயோ இருக்காங்க அவுங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்ல நா வந்து இவங்களுக்கு பதில் சொல்லிட் இன்னும் உங்க இப்ப எனக்கு பையன் இருக்கான் ஆ ஆமா இப் அப்போ அப்போ அப்டிதான் ஏன்னா ஹெச்சம் வந்து வீட்டுல நாங்க பேசறோனா ஹெச்சம் வந்த வீட்ட தாண்டிதான் உங்க வீட்டுக்கு போனு அப்போ உங்க அந்த வாய்ஸ் கேட்ரு என்னவ உள்ள சிரிச்சு பேசிட்டுருக்கா அப்டினு அவங்களுக் கேட்றுல அதனால நம்ம வெளியூர் இப்ப ஏதாவது ஒரு வெளியூருக்கு போறோன் வச் பொங்கலே அப்ப கூட ஹெச்சமந்த ட்யத்துல வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்டின் பயந்து போவே நம்ம வெளில போகும்போது இப்பயுமே இப்போ இப்போனா காலேஜ் முடிச்சு இப்ப எப்டி ஒரு சாரி ஸ்கூல் முடிச்சு இப்ப எப்டியு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னமு நாங்க ஹெச்சம் மேம் பாத்தா விஷ் பண்றது அவங்க வந்து இப்ப எ பையன கொஸ்டின் பண்றாங்க என்னடா ஸ்கூல் போலையா அவங்க வீடு எங்க வீட்டுக்கிட்டே தான் அங்க அவங்க வந்து இப்ப எ பையன் அங்க போயிருந்தா கூட கொஸ்டின் பண்றாங்க என்னடா ஸ்கூல் போலா என்ன உங்க அம்மா ஸ்கூல் அனுப்ப மாட்டாலா அப்டி இப்பயுமே உங்களுக்கு பயந்துட்டே தான் இருக் மாரி இருக்கெனக் என்ன பண்றது
ஆ ஹா அ
உங்க ஸ்கூல் எப்டி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிட்டா
நா நா ரெண்டு ஸ்கூல் படிச்சேன்னா முதல் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஸ்டிட்டா தான் இருக்கு அது இன்னோ ஸ்கூல கொவர்மெண்ட்ல படிச் சே அவ்ளோவா ஸ்டிட்டா இல்ல ஆனா தூர நது சைக்கிள போவே இல்லன்னா ஆட்டோல போவே
உம் எங்களுக்ல்லா ரொம்ப ரொம்ப ஸ்டிக் ட் என்னாது என்னோட ஸ்கூல்லாம் யோசிச்சு பாத்தா எல்லாருமே சொல்வாங்க என்னதா ஒரு காலேஜ் லைஃப்ல நம்ம போனாலுமே ஸ்கூல் லைஃப் வந்து நம்மளால மறக்கவே முடியாதுன்னு சொல்ட்டு ஆனா எனக்கு எவ்வளோ எனக்கு என்னால முடில எனா எனக்குலா அவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்க இன்னுவரைக் எப்பவுமே ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்னு சொல்லி என்னாலா சத்தியமா சொல்ல மாட்டே பின்னன்ன அவ்ளோ டார்ச்சர் இருக்கே எங்க ஸ்கூல வந்து பாத்திங்கனா இந்த பீடீ பீரியட் தரமாட்டேனு சொல்றது இந்த லன்ச் டைம்லா பாத் இங்க நமக்கு குடுக்குற டைமே ஒரு லஞ்ச் டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க
அ
ஒரு பேசிய அவங்க குடுக்குற டைமே ஹாஃப்னார் தா இருக்கு ஆனா அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நறைய பேர் நம்ம கூட போட்டி போடுவாங்க அந்த டைம்க்கு இப்ப மேக்ஸாருக்கு சொல்லுவாங்க அந்த டைம்ல சயின்ஸ்
ஆமா
பயங்கர இது அதுவு நமக்கு டென்த் டுவல்து லா பப்ளிக் எக்ஸாம் வேறையா அந்த டைம் கூட எங் என்னன்னா நல்ல ந ஞாபகம் இருக்கு நா வந்து டென்த் படிக்கும்போது எனக்கு டூ த்ரீ டேஸ் அப்றமா சாரி ஒரு ஒரு நாள் கழிச்சு வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்ப வந்து டென்த் அப் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயோ இருக்குல ஐயோ பப்லிக் எக்ஸாமு எப்டி இருக்க போகுதுன்னு சொல்ட்டு ரொம்ப பய இருக்கு அப்போ ஆனா அந்த பயத்திலயுமே எங்கள தமிழ் படிக்க விடல அப்பயுமே எங்களுக்கு வந்து உக்கார வச்சிட்டு சயின்ஸ் மேம் அவங்க வந்து எப்டினா நாங்க டெய்லி செவன் தேர்டிகுலா ஸ்கூல்குள்ள இரு எல்லாருகுமே ஸ்கூல் வந்து எயிட் தேட்டி ஆனா நாங்க வந்து செவன் ஓ க்ளாக் உள்ள வந்துரனும் ஒவ்வொருத்தவங்களுக்கா சவன் டு சவன் தேட்டி ஒருத்தவங்களுக் எக்ஸாம் டெஸ்ட்டெழுதணு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ க்ளாக் ஒரு ஆளுக்கு இந்த மாரி பிரிச்சுக்குவாங்க அப்போ மறுநாள் நா தமிழ் பப்ளிக் எக்ஸாம் எழுதனு ஆனா இப்ப உக்காந் எங்ள சயின்ஸுக்கு படிக்க வச்சாங்க அது என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கி வந்து பாத்துட்டு வீட்ல போய் ஸ்கூல்ல சண்ட எங்க மேம் க்கு சாருக்கு இதெல்லா மறக்கவே முடி ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பயோ பயங்கரமா இருக்கு ஏன்னா நம்ம நெ னச்சது ஒன்னா இருக்கு அங்க போய் வர்ற கொஸ்டின் அதா இருந்துச்சுன்னா என்னடா பண்றது அப்டின்னு அவ்ளோ பயோ இருக்கு. ஆனா எங்க ஸ்கூல் வந்து என்னன்னா எஃபோர்ட் வந்து நம்ம நெறைய போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ப்ரஷர் அவ்ளோ இருக்கு
ஆமா.
பாத்தன்னா நைட் ஸ்டடி வேற வச்சிருவாங்க.
ஆ அது கூட ஸ்கூல்லயே
ஆமா நைட் ஸ்டடினா அதாவது எப்டின்னா நீங்க அஞ்சு மணிக்கு ஸ்கூல் அதாவது எல்லாருக்குமே ஆறே காலுக் விடுவாங்க ஸ்கூலு ஆனா நைட் ஸ்டடிக் ஆமா ஆறே காலு எல்லாரு மே அதாது ஸ்கூல் வந்து எல்லாருக்குமே ஃபைவ் ஓ கிளாக் முடிஞ்சிரு. எங்களுக்கு வந்து அப்போ வந்து நைட் ஸ்டெடி வர்றவங்கள ஸ்பெஷல் கிளாஸ் வந்து டெய்லியுமே இருக்கு அந்த ஈவினிங் அப்ப வந்து என்னன்னா எங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆ ஆறு ஆறே ஹால் வரைக்கு எங்களுக்கு வந்து இது வச்சுருவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் மாரி எங்கள உக்கார வச் சு நைட் ஸ்டடி வருவாங்க இல்லைங்களா கண்டிப்பா அதாவது கொஞ்ச படிக்க முடியாத பசங்க பரவால்லாம படிக்கறவங்கள வர சொல்லுவாங்க அவங்கள வந்து அஞ்சு மணிக்கு வீட் சொல்லிருவாங்க அவங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு சைக்கிள்ல போற பிள்ளைங்களா இருப்பாங்க. சைக்கிள்ல போயிட்டு அவங்க அந்த ஒ ரு மணி நேரத்துக்குள்ள அவங்க திரும்ப ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஆறு மணிக்கி வந்துருவாங்க நாங்க ஆறு மணிக்கி ஸ்கூல விட்டு போவோ. அவங்களுக்கு எப்டி இருக்குன்னு தெரியுமா? ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கு அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க.
நைட்ல கூட இருக்கது இப்பதா கேட்டுப்பட்றே ஆ
அந்த நாலு மணி நேரோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே அதுவுமே வந்து படிக்கிறது எப் டி இருக்குன்னா நா என்ன நெனைச்சேன்னா நா வந்து என்ன சேக்க மாட்டேன்னு சொல்றாங்க நைட் ஸ்டடி வந்து கண்டிப்பா வேண்டா ஏன்னா உனக் ஒடம்பு முடியாத பொண்ணு நீ வந்து வேண்டா அப்டின்னு சொன்னாங்க. நான்தா வந்து அதல்லா என்னால முடியாது நா படிக்கணு நா நெறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனுன் சொல் ட்டு ஆசப்பட்டு பர்மிஷன் கேட் டு நா போனே உள்ள. ஆனா போனதுக்கு அப்றோ என்னாச்சு தெரியுமா? எனக்கு என்னனா நானு அந்த நாலு நேரம் நமக்கு டைம் கெடைக்கு ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க நம்ம நறையனு படிச்சுக்கலா அப்டின்னு சொல்ட்டு நா போனே ஆனா எனக்கு என்ன ஆச்சுனா அங்கே எங்க சயின்ஸ் மேம் அவங்க இருந்தாங்கனா அவங்க என்ன சொல்லுவாங்கனா நாலு மந்நேரமு அவங்களோட சப்ஜெக்ட் மட்டு தா படிக்கணு அங்க வந்துஎனக்தனியா டெஸ்ட் வச்சுருவங்க அந்த நால மணேரத்துல ரெண்டுமண்நேரோ டெஸ்ட் எழுத சொல்வாங்க அப்போ படிக்கவே முடியாதுல்ல நம்ம படிச்சதே எழு எழுதிக்கிட்டே இருக்கிறது தா டைம் இருக்கும் அது போக பத்து மணிக்கு படுக்க சொல்லுவாங்க ரூமு அதாவது நடு ஒரு பத்து நிமிஷ அஹ் எட்டு டு எட்ரைகிட்ட சாப்பிட டைம் குடுப் துட்டு பத்து மணிக்கு வந்து எங்கள ஒரு பெரிய ஒரு ரூம் மாரி ஒரு ஹாஸ்ட்டல் ரூம் மாரி அங்க கூட் விட்டு போயிடுவாங்க நைட் தூங்குறக்கு எங்கள நாங்க வந்து பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்து நாங்க போயிருவோ போயிட்டு காலைல மூன்றர மணிக்கு எழுப்பிடுவாங்க மூன்ற மணிக்கு அந்த ஹாஸ்ட்டல் ந்து நாங்க எங்க ஸ்கூலுக்கு நடந்து வரனு ஆறு மணிக்கு திரும்ப விட்டுருவாங்க நா வந்து வீடு கிட்ட ஆறு மணிக் போய்ட்டு கூட ஒரு ஏழு மணி வரைக்கு தூங்கிடுவே ஆனா அப்பயுமே இங்க இருந்து நறைய பசங்க வந்து இதுல போவாங்கல்லிங்ளா சைக்கிள வந்தவங்க அவுங்க வந்து திரும்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட சைக்கிள போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேவுமா போய் அவங்க குளிச்சு இது பண்ணி சாப்ட்டு லன்ச் பாக் செரி ரெடி பண்ணி கொண்டு வர பிள்ளங்களு இருப்பாங்க இப்டி ஒரு ஸ்கூல்ல ப்ரெஷர்ல படிச்சா திரும்ப அந்த ஸ்கூல்ல படிக்கணு ஆச வருமா
வராது
முலுவது இருக்கு
ஆனா நா எல்லாரு நல்லா படிச்சிருப்பாங்கல
அதாவது படி படிக் படிக்கிறதுதா என்னன்னா நா என்ன நெனைக் எ நா என்ன சொல்றனா இப்போ எங்களுக்கு வந்து பெரிய பிள்ளைங்கள் ஆக ஆக நமக்கு படிக்கிறதுக்கான ஒர்க்லோடு வந்து அதிகமா இருக்கு இப் இப்ப நா வந்து ஃபர்ஸ்ட் வால்யும் வந்து ரொம்ப சூப்பரா படிச்சிருக்கே அப்டினா நா வந்து செகண்ட் வால்யூம்க்கு வந்து நா கவன செலுத்தணு என்ன வந்து திரும ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்குற அந்த அஞ்சு லெசனயும் எழுத வச்சுக்கிட்டே இருந்தா நா படிச்சதேதா ஸ்டராங் ஆகி ஒரு பிரயோஜன இல்ல எனா நல்லா படிச்சாலு செரி என்னாலு அஞ்சு மார்க் இதுக்கு நீங்க நாலு மார்க் தா போட போறீங்க நா வந்து செகண்ட் வால்யூம் எப்ப படிக்கிறது
ஆ
படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காதுனு சொல்றே ஃபுல்லா இது படிக்கறதுலே டைம் போயிரு சொல்ற அது தா வேற ஒன்னுமே இல்ல என்ன நம்ம படிக்க நா வந்து எப்டின்னா இந்த லியூ கூட்டு படிச்சா ரொம்பொருமைனு ஆசப்படுவே லீ்வு போட்டா அன்னிக்கு உட்காந்து அவுங்கல்லா படிச்சிருக்க மாட் ங்க நா வீட்ல உக்காந்து நெறைய கவர் போணும்னு நெனப்னா ஆனா இங்க வாய்ப் கெடையாது ஏனா எனக்கு தெரிஞ்சு நா டுவெல்த் படிக்கும்போது ஒரே ஒரு நாள் தா எங்கள மூன்ற மணிக்கு வீட்டுக்கு விட்டாங்க அந்த நாள் வந்து அந்த சந்தோஷ் ஆமா இப்பவரைக்
ஆ சரி நன்றிங்க தோழி உங்ககிட்ட இன்னொரு நாள் நா கண்டிப்பா பேசுறே
ஆ சரிங் அன் இன்டஜிபல்